அ ஹலோ ஆ கேட்குதா
ஆ கேட்குது பிஸி
ஆ சேர் சேர் என்ன பண்றீங்க இருக்கோ
முடியல வயிருதா வலிக்குது
அப்படியா எனக்கு இன்னைக்கே
அப்புடியா அட கொடுமையே அதனால நானு போகல அவங்க டேடியோட டேடி தா தூக்கிட்டு போனாங்க
இடுப்பு
எனக்கு அஞ்சா தேதி டி
வீட்டுக் கூட்டீட்டு வந்தாங்க ம்
சேர் சேர் ம
முன்னாலயே
இ சோ நா முன்னாடி வர்னா அஞ்சாந் தேதி கேப்பாங்க ஆ முன்னாடியே வன்ட்டாங்க என்ன செய்ய சொல்ற நா அஞ்சு நா நா நல்லது நானு அப்படிதா துவா கேட்ட அவ டூர் போற அன்னிக்கி வந்துருச் சுனா அது வேற நாங்க அஞ்சா தேதி தா போறோ சேரி வந்தவரிக்கு சந்தோஷன் சேரி விட்டாச்சு
விருந்து வெச்சு அம்ச்சி உடுங்க
ஆம்மாம்மா என்னங் ம் சேர்
அப்பறோ வாழப்பழோ டீப் தலையா
இந்தா தீத்தி இருக்க இந்தா சாப்ட்டுட்டு தா இருக்காரு
ம் அது கட் பண்ணி போட் டாங்ன்னா எடுத் ஏன் நசிக்கி தா தீட்டணுமா
இல்லல்ல அப்படியே சும்மா பிச்சு பிச்சு குத்துருவே செஞ்ச உன்ன பிச்சு பிச்சு குடுத்தா அவரே சாப்ட்ருவாரு ஒன்னுதா இருந்துச்சு வாழப்பழோ இந்தா இதோட இந்த நெலக்கல்ல வந்த உருண்ட ஒண் பண்ணி வெச்சுர்க்கல்ல அதுல ஒண்ணு குடுக்கணு
அப்படியா சேர்
ம்
அதையு பிச்சு பிச்சு தித்துவியா நா வேண்ணா சாப்
அத இல்ல இல்ல அத பிச்சி பிச்சி தி தின்னாலே நிம்பாரு ம் அவர்ட்டயே குடுத்துடனு பிச்சு பிச்சு போட்டு அவரே எடுத்து சாப்டுருவாரு சேரி கண்ணு என்ன சாப்
இவு இப்பதா பாலக் குடிஸ்ட்டு
ம்
சேரி சேரி ஆ
ஆயா போயிட்டாங்க அதனால என்னது நேத்து கொழம்பு இருந்துச்சு புளிச்சாரு அதோட அத ஊத்தி தோசைய ஊத்தி சாப்டுட்ட நானு
ம்
ஆ மேகி கூட ரெண்டு கெடந்துச்சி பா பாக்கெட்டு ஆ என்னமோ இன்ட்ரெஸ்ட் இல்ல கிண்டி சாப்புட
அதானே ம் சேரி சேரி ம் ஆமா சேரி கே
சொட்டு மருந்து ஊத்திட்ட எங்க பக்கத்துலதான ஊத்திருப்பாங்க
இல்ல கொஞ்ச தூரோ தள் முன்னாடி பழைய வீட்ல இருந்தா பக்கோ இங்க இருந்து போறனால கொஞ்ச தூரோ
ம் ம்
சேரிங்க
மாடிலேயே என்னமு வெச்சு வளக்க முடியாது ஆ மாடிலேயே எதுவு செடி என்னம்மோ வெச்சு வளக்க முடியாதான்னு கேக்கறே
ம்ஹும் வளக்க முடியாது இங்கல்லா அதுக்கான அ சில பேரு ஆனா வளக்கறது செய்துக எப்டி வளக் கறாங்கன்னு தெர்ல கொஞ்சோ பெரிய மாடியா இருந்தா செடின் ஆ அது வேண்ணா வளக்கலா வேற எந்த செடியு வளக் அது கொஞ்ச கஷ்டந்தா
ரூம்க்குள்ளவா மணி பிளான்ட் வச்சுருக்கே
அப்டியா
ரூம்க்குள்ள தண்ணி பாட்டில்க்குள்ள போட்டு அது ஒரு ஆறு மாசத்துக்கிட்ட இருக்கு
அப்பிடியா ம்
அவ வீட்ல இருக்காக அவ வீடு தெரியுமா கீழ இருந்து ரெண்டாவ்து வீடு அந்த படில ஏறுனேன்னா ரெண்டாவ்து வீடு ம் ம் ம் டியூஷனுக்கு வர்ராய்ங்க
அப்பிடியா
டியூசன் பசங்க ம் லீவுதா இன்னைக்கி இல்ல இல்ல லீவுதா அவுங்கள பாக்க வந்துரு ய்க்காம்போல ஒருத்தவ என்னமோ தேடி வந்
அப்டியா சேரி சேரி ம் சேரிப்பா
அப்றோ நைட்டுக்கு எல்லா சோற்ருக்கா
நைட்டுக்கு மாமாக்கு மட்டு சோறு இருக்கு எங்களுக்கு தோச
ம்
சாப்புடு எடுத்து சாப்பட குடுத்தா தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டுரு பால் மாதிரி ம் அங்க நைட்டுக்கு
இங்க என்ன சப்பாத்தி
சேரி சேர்
உம்
அதே சாப்பாடுதா
மழ வர்றது மாறி இருந்துச்சு
ம்
அப்டியே இருட்டாய்கிட்டு இப்பதா வெளிச்சோ வருது இதோ டைட்டா
சேர் சேர் இங்க நைட்டு சரியான மழ அதான ம் ம் இங்க நைட்டு நல்ல மழ பெயின்ச்சி
உம்
அருவி அ ஆ
சேர் சொல்லுங்க
த கேள் ஆதி போடக் கூடாது அப்பறோ உங்களுக்கு எதுலயா இன்ட்ரெஸ்ட் இருக்கா டெய்லரிங் ஆரி ஒர்க் டிராயிங் அந்த மாதிரி
அதையு பண்றதுக்குதா சூழ்நிலை அ அமைய மாட்டிங்கிது
நொப்படியா
உம்
ஏதாவது பண்ணலால்ல டெய்லரிங் பண்ணலால்ல உங்க ஊர்ல டெய்லரிங்லா இருக்கா ஹலோ
ஆ டெய்லரிங் கத்து தருவாங்கன்னு நெனைக்கிறே ஆரி வொர்க்கே கத்து தராங்க ஹலோ ஆரி வொர்க் டைலரிங் ஆரி வொர்க் எல்லாமே கத்து தராங்க ஆனா நமக்கு தா போ பாப்பாவ விட்டுட்டு போ முடியாது
உம் உம் ஆமா உம்
கொஞ்ச நேரோ வெளிய போயிட்டு வர்றதே அம்மாட்ட போறே அம்மாட்ட போறேன்னு வந்துரும்
அதேதா ஆமா அ
சேரி
என்ன ஸ்பெஷல் சண்டே ஒண்ணு இல்லையா
ஸ்பெஷல் அதன் ஆமா இன்னைக்கு அவ்ளவா ஒண்ணு இல்ல
ம் வெளியலாம் போலயா
இல்ல எங்கேயும் போல ஒங்க அண்ணா அவங்க ப்ரெண்ட்ஸ் பாக்க போயிட்டாங்க
ஆ சரி ம் ம்
அவங்க போயிருவாங்க நேத்து நைட்டு போயிட்டு ரெண்டு மூணு ரெண்டரைக்குதா வந்தாங்க மழையோட நனஞ்சுக்கிட்டு
ம்
இங்க இப்ப போயிட்டு அப்றோ பத்து மணிக்கு வருவாக
உம்
சேரி ஏங்க
அப்பறோ சாப்பாட்ல்லா எந்த மாறி உங்களுக்கு புடிக்கும்
எங்களுக்கு தாள்ச்ச சோறுதா ரொம்ப புடிக்கும் தயிர் சாதம் ப்பு லெமன் ரைஸ் அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் வெரைட்டி ரைஸ்
உம் டூருக் க்குபே எங்களுக்கு ஆ பிரியாணி சிக்கன் ரைஸ் அந்த மாரி
ஓகே நீங்க பிரியாணில்லா நல்லா செய்வீங்களா உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியுமா
ஆ தெரியும் ஏதோ சாப்டறது மாரி செய்வ நல்லால்லா செய்ய மாட்டே சாப்டலா
இதுவர செஞ்சிருக்கீங்களா எல்லாத்துக்கு
ஆ செஞ்சிருக்கே செஞ்சிருக்கே
ம் சரி சரி பிரியாணி வச்சா என்னென்ன சைடிஸ் வைப்பீங்க பிரியாணிக்கு
வெங்காய சம்பா முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்
ஆ
அவ்ளதா ஏ டிஃபண்ட
எ நாங்க வெறு நாங்க முட்டனா வைக்க மாட்டோ பிரியாணிகு எப்பயாச்சு எதுவுமே இல்லாட்டினால பிரியாணிக்கு முட்ட அவிப் போ இல்லட்னா ரைத்தா ஆமா பிரியாணி ரைத்தா மட்டு வச்சு சாப்டுவோ இல்லனா பிரியாணி ரைத்தா சிக் அது மட்டு அவிச்சு சாப்டுவோ
ஆ இங்க பிரியாணி இங்க முட்ட மெயின் முட்ட தா மெயின்
ஓகே ஓகே ஆ இங்க அப்படிதா இப்ப முட்டையோட விலன்னா கூடிருச்சே உங்களுக்கு தெரியுமா
இல்ல தெரியாதே எவளோ
ஒரு முட்ட எட்ரூபாய ஆச்சா எட்ரூபாய ஒரு முட்ட
ஆ அதா மார்கெட் போறவகளுக்கு தா தெரியு
இருந்தாலு கேட்டு தெரிஞ்சுகணு வீட்ல இருந்தாலு விலவாசி என்ன இப்டி இருக்கு ம்
தெரிஞ்சுகுவோ நீங்க சொல்லிட்டீங்கல்ல
ஆ ஹா அப்புறோ எங்கியு டூர் போற ட்ரிப்பு போற பிளேன் எது இருக்கா
ம் கன்னியாகுமரி போலான்ட்ருக்க சனிக்கெழம
ஆ சொல்லவே இல்ல பாத்தீங்களா அப்டியா நாங்களு சனிக்கெழமதாம் போறோ
அப்புடியா எதுலப்
ம் ட்ரெயின்ல நீங்க
நாங்க பஸ்ல போலான்ட்ருக்கோ
பஸ்லயா ஆ ஓகே சரி பாத் போயிட்டு வாங்க
ம் நீங்கல்லா
முடுஞ்சா அங்க மீட் பண்ணுவோ
கண்டிப்பா கண்டிப்பா இங்க எனக்கு வேல இருக்கு அப்புறம் பாப்போ
ஆ சேரிங்க சேரிங்க பாய் அ